அதுக்குள்ள வேலயா இருக்குன்னு போயிட்டங்க
சேரி சேரி
நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க
ஸ்கூல் பற்றி பேசிகிட்டுருந்தோம் அதுக்குள்ளே கட் ஆயிருச்சு
ஆமா ஆமா அண்ணந்தா
நமக்கு புடிச்ச டீச்சர்ஸ் நம்ம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்ஸு இவங்க எல்லாம் சொன்ன லைப்ல மறக்கவே முடியாது
கண்டிப்பா ஸ்கூல்ல நடந்தது ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது அந்த ந நெனைப்பு எல்லாம் எப்வுமே மறக்கவே முடியாது அப்டி ஒரு புடிச்ச நெனப்புன்னு வச்சுக்கோயேன் இப்ப இருக்கிற க கஷ்டமா இருக்கும் சந்தோஷமா இருக் கும் ஆனா அப்ப வந்து சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும் கஷ்டம்னா என்ன ஹோம் ஒர்க் பண்ணல அது மட்டும் தான் கஷ்டம் மத்தபடி எந்த கஷ்டமும் இருக்காது ஆனா இப்போ அந்த கஷ்டமே இல்ல ஹோம் ஒர்க் தவிர இல்ல கஷ்டமும் இப்ப இருக்கு இப்ப இப்டி இருக்கும் போது நம்ம அந்த ஸ்கூல் போயிட்டு வந்ததுலாம் நெனைச்சு பாக்கும் போது கொஞ்சம் ஏதோ ஆ மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு
ஆமாங்க கண்டிப்பாக ஸூகூல் ஃப்ரெண்டஸ் எலாம் கண்டிப்பா திரும்பவே கட க்க மாட்டாங்க யாருக்குமே ஸ்கூல்ல நம்ம உட்காந்த பென்ஞ்சுலருந்து எதுவுமே இப்ப நம்ம திடீர்னு நம்ம ஸ்கூலுக்கு ஏதாவது ஃபேர்வல் கீது வச்சாங்க நம்மள ஏதாவது முன்னாள் மாணவர்கள்லெலாம் வந்து பாக்க சொன்னாங்க அப்டின்னா நம்ம போனோம்னா ஒவ்வொரு கிளாஸ் ரூமா நம்ம எந்தெந்த செக்ஷன்ல உ்காந்துட்டு இருந்தோம் எந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம் அப்டின்னு ஒரு தடவை திரும்ப உ்காந்து பாக்கும்போது அப்டியே அந்த பழைய நினைவுகள்லாம் வரும் பாருங்க மறக்கவே முடியாது அப்படி ஒரு நினைவுகளா இருக்கும் ஆனா என்னன்னா அப்ப பக்கத்துல அப்ப பக்கத்துல கூட இருந்த நம்ம ப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம நினைவுகள் மட்டு அப்ப தான் அந்த பெஞ்சோடு இருக்கும் இது என்னைக்குமே மறக்க முடியாது
ம் முன்னாள் மாணவர்கள் எல்லாம் முன்னா சேரணும் அப்டி சேற ஒரு நாள் வச்சாலுமே எல்லாரும் கொஞ்சம் மெச்சூர் ஆயிருவாங்க அந்த நம்ம பத்தாவது பதினொன்னாவது பன்னெண்டாவது இல்ல ஆறாவதோ ஏழாவதோ எத்தனாவதுல படிக்கும் போது நம் ப இது மாதிரி சேர்ற விழா வச்சாலுமே அப்ப இருந்து அந்த விளையாட்டு புத்தி அ ஜாலியா பேசுறது ஒன்னும் மனசுல வச்சுக்காம பேசுறது இது இது அது மாரி இப்ப பேச முடியாதுல்ல
கண்டிப்பாங்க
தைங்களாம் கொழந்தைங்களாம் வந்திருப்பாங்க அவங்க வீட்டு்ல இருந்து வந்திருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்டி சொல்லிட்டுதான் நம்ம நெனப்புல வருமே தவிர கொஞ்சம் மரியாதையா பேசிக்கலாம் லிமிட்டா பேசிக்கலாம் அப்டிதான் தோணுமே தவிர ஜாலியா பேசணும்ன்றது தோணாது அந்த காலம்னா அந்த ஆறாவது ஏழாவது காலம்னா அவ்வளவுதான் அது அப்ப மட்டும் தான் அப்பயே இருந்து ஜாலியா இருந்துகிட்டா மட்டும்தான் நம்மளால எத இருந்தாலும் இப்ல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப எங்க குடும்பத்தோடதான் வெளியே போக முடியும் அப்டி போனா மட்டும்தான் ஏதோ சேரி உங்களை வச்சுட்டாவது ஏதாவது காமெடி பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு வெளையாண்டுட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்க முடியும் அ இப்ப ஃப்ரெண்ட்ஸோட போறதெல்லாம் சாத் தீயமே கெடையாது
கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸோட போறதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி எல்லாரும் கூடயும் பாக்குறதே பெருசா இருக்கும் எல்லாரையுமே நம்ம பாக்குறதே பெருசா இருக்கும் ஒவ்வொருத்தரும் இருபாங்க அப்டியே எல்லாருக்கும் எனக்கு வரணும்னு மனசு இருந்தாலமே வரக்கூடிய சூழ்நில அமைிருக்க வந்தவங்கள எல்லாம் நம்ம பாக்கலாம் வராதவங்க நம்ம கூட படிச்சவங்கள டாக்டரா டீச்சரா ஒரு நல்ல படிக்காம சாதாரணமா ஒரு சின்ன சின்ன வேலக்கு போறவங்க நாங்க இப்ப இந்த ஸ்கூல் இருந்து வெளியே போனவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரியே பாகக்கும்போது நம் நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் அப்டின்னு நம்ம யோசிப்போம் கண்டிப்பா மறக்கவே முடியாது அப்டி ஒரு கொடுக்கும் திரும்ப எந்த சூழ்நிலையும் நம்ம உ படிக்க முடியாது
ம் சில பேர்லாம் வெளிநாட்டல இருப்பாங்க சில பேர் இருக்கிற சொந்த ஊர்ல இல்லாம வெளியூஊர்ல கூட இருப்பாங்க வேலக்காக இல்ல சொந்த தொழில் பண்றதுக்காக வெளிநாடோ வெளிய ஊரோ போயிருப்பாங்க அதெல்லாம் அவங்க விட்டுட்டு வர முடியாதுல சப்போஸ் அது வந்து ஏதோ ஒரு முக்கியமான நாளா இருந்ததுன்னா அவங்களால கண்டிப்பா வர முடியாது ஏன்னா இது வந்து நம்ம சும்மா எங்கன்னா வெளில போனா கூட பா்த்துட்டு லாம் நம்மளோட நண்பர்க ஆனா அந்த நம்ம குடும்பம்னு ஆயிடுச்சு அப்டின்னா அதுக்கான காசு செலவு பண்றதுக்கு கோ இல்ல சேர்த்து வைக்கிறதுக்கோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம் அப்டின்னாலே அது அத வந்து நம்ம ஒரு நாளுக்காக விட்டு குடுத்துட்டு போக முடியாதுல
கண்டிப்பா நம்ம வந்து ஒரு நாள் நம்ம ரிலாக்ஸா இருக்கணும் அப்டிங்கற அதுக்காக நாம போலன நம்ம வீட்டுல சாப்பாடு செய்யணும் நம்ம வீட்டஎல்லாம் சுத்தம் பண்ணும் அப்ப வந்து நம்பல எல்லாமே பண்ணி சந்தோஷமா போயிட்டுவானு அனுப்பி வைக்கிறதுக்கு நம் அம்மா அப்பா இருந்தாங்க இன்னைக்கி நம்ம வந்து ஒரு இடத்துல அம்மா அப்பாவா இருந்து ஒரு குடும்பத்தையே தாங்கி பிடிக்கிற நிலையில நம்ம இருக்கும் போது அதை ஃபர்ஸ்ட்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு இத ரெண்டாவதாக தான் பாப்போம் எல்லார் வாழ்க்கையிலயும் அதான் நெஜம்
ம்
அது மட்டும் இல்லாம இப்போ வந்துங்க இடல நான படித்த ஸ்கூலோட முன்னாள் மாணவர்கள் அழைப்பு விழா வந்து நடந்தது எல்லாரரும் போனோம் ஸ்கூலுக்கு வந்து ஆண்டு விழா நடத்துனாங்க அதுக்காக எங்கள் ஸ்கூல் கட்டி எழுவத்தஞ்சு வருஷம் ஆகப்போகுது எல்லோரும் வரணும்ன்னு சொல்லி அவங்க வந்து ங்க நாங்க அங்க படிச்ச முன்னாள் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களனால முடிஞ்ச கொஞ்சம் அமௌண்ட்ட போட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கிளாஸ் ரூம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அந்த கிளாஸ் ரூம்ல வந்து இந்த பேட்ச வந்து இந்த பணம் குடுத்து இந்த கிளாஸ் கட்ட ஹெல்ப் பண்ணாங்க நாங்க பட அப்டின்னுங்க எ எங்கள் எல்லாரோடய பேரும் போட்டு கல்வெட்டு வச்சுருந்தாங்க அது பாக்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏதோ நம்ம படிச்ச ஸ்கூலுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்பு நம்ம போறப்பல்லாம் அந்த இடத்தை பார்க்கும் போது அந்த ஸ்கூல்ல நாமளும் ஒரு சின்ன ஏதோ ஒரு விதத்து ஒரு சின்ன பங்களிப்பு செஞ்சிருக்கோம் அப்டிங்கற ஒரு நினைப்பு வரும் அது நாங்க வந்து ஸ்கூல் முடிச்சு ஸ்கூல்ல இருந்து வெளி வருவோம் இல்லையா அவ வந்து பாத்தோம்னா எங்களோட செட்டில இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க அப்டின்னா ஆளுக்கு ஐநூறு ஐநூறு ரூவா போட்டு எல்லா கிளாஸ் ரூம்லயும் ஆல்ரெடி ஒரு ஃபேன் இருந்துது இருந்தாலும் நாங்க எங்க என்ன பண்ணுனோம்னா இன்னொரு ஃபேன் வந்து கிளாஸ் எல்லா க்ளாஸ் ரூம்லேயும் போடுனும் சொல்லி அமௌண்ட் கொடுத்து போட்டோம் அந்த ஃபேன்லேயும் வந்து இந்த பேட்சு ஸ்டூடண்ட் வந்து ஃபன் ப்ரோவைடு பண்ணினாங்க அப்டின்னு அந்த ஃபேனில் எல்லா ஃபேன்லயும் எழுதிருக்கும் நான் இப்போதான் போய் பாரத்தேன் நாங்க வந்து ஃபேன் போடுங்கன்னு சொல்லிட்டு அமௌண்ட் குடுத்துட்டு வந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த நடக்கும் போது போய் பாக்குறப்ப நம்ம பேட்ஜ் பேட்ஜ்னால ஃபேன் போட் இருக்கங்க அப்டின்னு எழுதி இருக்காங்க எவ்ளோ பொகமா இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா
இதே மாரிதான் பேட்ச வந்து பாத்தோம்னா எல்லா கிளாஸ்லயும் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் நாலு டியயூப்லைட் வந்து வாங்கி குடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிருந்தாங்க அவங்களோட பேட்ச நம்பரையும் போட்டிருந்தாங்க இந்த மாரி ஏதாவது உங்க ஸ்கூ
இதெல்லாம் நினைவுகள் நாங்க எது பண்ணதுல இப்ப நாங்க போய் உடைச்சு விடுறதுதான் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப ஸ்கூல் படிக்கும் போதலம் பாத்தீங்கன்னா பெஞ்சுல அந்த பெயிண்ட் இரும்பு பெஞ்ச் போட்டிருப்பாங்களா
ஸ்கூல் படிக்கும் போது வந்து என்ன பண்ணுவோம் அ சொல்றது குத்துறது
ஆமா அ இரும்பு பெஞ்சுல புதுசா யாராவது அஹ் யாராவது அந்த கவுன்சிலர் எம் எல் ஏ இது மாதிரி இருக்கவங்க எல்லா வந்து கொஞ்சம் ஃபண்ட் வந்து டொனேட் பண்ணிருப்பாங்க இல்லன்னா அவங்களே அவங்க சொந்த காசுல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இரும்பு கம் கம்பெனியோ இல்ல மர கம்பெனியிலோ சொல்லி சேர் வாங்கி கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சோர்ல இருக்கிற பெயிண்ட சுரண்டி உடுவோம் இல்லன்னா அந்த இரும்பு அந்த இரும்பு சேர்ல பாத்தீங்க அப்டின்னா அஹ் நம்ம வச்சிருக்க அந்த காம்பஸ் டூல் வச்சி நம்ம பேர் எழுதுறது
போடுறது நீ
ஆஹ் ஆமா ஆமா
இன்ஷில் போட எல்லா இதன்னாங்க ஆஹ ஆனா என் ப பத்து பேர்ல மூணு பேர் மட்டும் தான் வந்திருந்தாங்க மத்தவங்க எல்லா அஹ் வெளியே நல்லா செட்டில் ஆயிட்டாங்க ஆனாலும் அந்த மூணு பேத்த கூட கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு ஒவ்வொரு கிளாஸ் ரூமா போ ஸ்கூல எப்டி ஷேர் பண்ணி சாப்டுவமோ அத மனசுன்னு நெனச்சிட்டு நாங்க மூணு பேரும் சாப்பாட அனக்கி ஷேர் பண்ணி ரொம்ப மறக்க முடியாத அனுபவமா இருந்து
உம் கண்டிப்பா எனக்கு வந்து ஸ்கூல் போகும் போது வந்த ஞாபகம தான் வந்தது அஹ் ஒவ்வொரு நாள் சைக்கிள் போவோம் எல்லாரும் பேசி வச்சுட்டு இல்லைன்னா ஒவ்வொரு நாள் எல்லாரும் சேர்ந்து பஸ்ல போவோம் பஸ்ல போகும்போதுதான் ரொம்ப அக்கா போரா பண்ணுவோம் இப்போ ஒரு எட்ர ஸ்கூலுக்கு நாங்க கேட்டுக்குள்ள இருக்கணோம் ஆனா நாங்க நாங்க பஸ் ஏற போறது ஒரு ஏழை முக்கால் அப்டின்னு வச்சிட்டோம்னா ஏழ முக்காலக்கு பஸ் ஸ்டாம்பல நிற்கிறோம் மொத பஸ்ஸ கூட்டமாக வரும்ம அடுத்த பஸ்ல போலாம் அடுத்த பஸ்ல போலாம்னு பாத்தா அடுத்த அடுத்த பஸ் கூட்டமா வரும் அடுத்த பஸ்ல போலாம் அப்படியே சொல்ட்டு எட்டே முக்கால் வரலும் நின்னுட்டே இருப்போம் கடைசிட்டுல பத்து பேர் சேர்ந்து போறோம்னா பத்து பேரு சேர்ந்துதான் திட்டு வாங்கிறது
ஆமா.